ஹலோ ஆ கேக்குதுங்கா ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்கா சாப்டீங்களா
இல்ல பிரதர் இனிமேதா இப்பதா இட்லி செஞ்சுட்டு சட்னி வச்சுட்டு இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க் லீவு அதனால வந்துட்டு சிக்கன் பண்ணோ எல்லாமே இருக்கு இன்னு சாப்புல்ல பாப்பாவ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தா சாப் னும் நீங்க சாப்டீங்களா
இல்லங்கா இனிமேல்தா
ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஸ்டூடண்டா படிக்
ஒரு ஸ்டூடன்ட் கா காலேஜ் பெய்ட்ருக்கே
என்ன கோர்ஸ் பண்றீங்க
பி டெக் ஐ டி
ஓகே பிரதர் ஓகே பிரதர் ஏதாது பேசுங்க
அ அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்க பாப்பாக்கு லஞ்ச்
ஆ கா ஆமா ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல காலையில எந்திரச்ச சொல்லி அவங்களுக்கு வந்துட் டு காலைல சீக்கிரமா எந்திருக்கிறதுனால எதுவும் நம்மளால வந்துட்டு டக்குன்னு சமைக்க முடியாதுல்ல அப்போ நா காலையில பாப்பாவுக்கு வந்துட்டு இட்லிய அவிச்சே எல்லாருக்குமாவே இட்லி அவிக்கணும் அதனால அவளு க்கு அவிச்சு காலையல ஊட்டி உட்டுட்டு மதிய சாப்பாடு அவளுக்கு கொடுத்து விடணுல அதுக்கு வந்துட்டு சும்மா பீட்ரூட் அ ரைஸ் மாதிரி சிம்பிளா பண்ணி ஆ டிஃபன் பாக்ஸ்ல வச்சு குடுத்து உட்டுட்டே எங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் லீ்வுனால அப்புறம் நாங்க போனோ வெளியில போய்ட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டு கிரேவி மாரி செஞ்சுட்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணி சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க இன்னிக்கு நீங்க கால்லேருந்து என்ன பண்ணீங்க
காலில இருந்து சொல்ற அளவுக்கு ஒன்னும் பண்ணலங்கா போயிட்டு அ வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்ல மண்டைகள் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து அம்மாவெலாம் பிக் பண்ணிட்டு பாப்பாவ பிக் பண்ணிட்டு வீ வீட்டை விட்டைன் கூட்டிட்டு
அ
ம் ஃபுல் ஆஃப் ரெஷ்ட்
அப்டியா செரி பிரதர் ஆக்சுவலா வீட்ல எல்லார அ வீட்ல எல்லாரும் நல்லா இரு காங்ளா
எல்லா நல்லாருக் அங்க்கா
நீங்க ஒரு பைய உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்ளா
அ குட்டி பாப்பா
தங்கச்சி என்ன படிக்கிறாங்க
அவுங்க இப்பதா தேர்டு ஸ்டாண்டர்ட் போறாங்க
ஓ தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்பதா போறாங்களா ஓகே ஓ குட்டி தங்கச்சியா உங்களுக்கு அ அப்ப அவுங்ள ரொம்ப சண்டை போடுவீங்களே விளையாட்டுக்கு
சண்ட போறதா வேலையே
அதுதான் அது வந்து சின்ன பிள்ளைங்களை சீண்டி பாாரக்குறதுல ஒரு சந்தோஷ இருக்குல
அது செம ஹேப்பி
என்னோட கணவர் அப்படிதா பண்ணுவாரு உங்க என்ன நீங்க உங்க தங்கச்சிட்ட விளையாடுறீங்க அவரு அவங்க குழந்தைகிட் விளாடறது அவளோதா வித்தியாச ஒன்னே கால் வயசு பாப்பா ஒண்ணு இருக்கா எனக்கு ஒரு பாப்பா வந்துட்டு யுகேஜி போறா அஞ்சு வயசு அந்த குட்டி பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவா ஒன்னேகால் வயசு பாப்பா அவள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க வேணும்னே வம்பிலுதுட்டே இருப்பாங்க ஏதாவது கையில் வச்சுருந்தா அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே தள்ளி போயிருவா போயி செவத்தோரமா நின்னு இப்டி குனிஞ்சுகிட்டு இப்டி நிப்பா ரொம்ப நேர நிப்பா நம்ம அத குடுக்குற வரைக்கு அது பண்ணி பண்ணி பாத்து அழுக விட்டு ரசிப்பாங்க
சின்ன பசங்க சீண்டி பாக்கரதே ரொம்ப சந்தோஷமாதா இருக்கும்
ஆமா கண்டிப்பா நீங்க இப்ப வந்துட்டு நகர்ப்புறத்துல இருக்கீங்களா இல்ல கிராமப்புறத்துல இருக்கீங்களா
கிராமப்புறந்தா
கிராமப்புறந்தா ஓகே அப்பனா நீங்க அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா எல்லாரோடையு சேந்து ஜாலியா விளாடறது இதல்லா பண்ணுவீங்களா
ம் ஜாலியா வெளாடுவோ ஜாலியா வண்டில சுத்துவோ
ஆ இந்த பசங்க எல்லாரு சேந்து அ ஓ ஆமா கண்டிப்பா பசங்கனாலே அப்படிதா இருக்கணு அது அப்டி ஆயிடுச்சு வேற ஒன்னும் இல்ல இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அ சிக்கன் எல்லாம் எடுத்து கறி எல்லாம் திறக்கி சாப்படுவாங்கல்ல கூட்ட சோறு செஞ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்கீங்களா புரியுதா நா கேக்குறது சாப்ட்ருக்கீங்களா ஆ அது அது எல்லா பசங்களுமே பண்ணுவீங்கல்ல அது வந்து செய்ய தெரியு தெரியாதுன்றதெல்லா இல்லல எப்படியோ நீங்க செஞ்சு சாப் ஆ எப்படியோ ஒன்னு உப்பு கறி மாரி பண்ணுவீங்க ஆ ஆனா அந்த டேஸ்ட் ஆ ஆனா அது டேஸ்ட் அமஞ்சிரு ம்
அவங்க கூடயிருந்து செய்யறதே அந்த டேஸ்டு ஸ் தானா வந்துரு
கண்டிப்பா கண்டிப்பா ம் வேற ஒங்களோட ஹாபிஸ்லா என்ன என்ன பண்ணுவீங்க சும்மா இருக்க டைம்லாம்
சும்மா இருக்கிற டைம்ல கேஜெட்ஸ்லா ஒர்க்குக்கு போவோ பார் டைம்மா
ஓ செரி
ஆ வேற ஃப்ரீயா இருக்க டைம்ல ஹாபீஸ்னா கேமிங் இப்ப பசங்க கூட சேந்துலா கிரிக்கெட்டு
ம் ஆமா அதுதா என்டர்டென்மென்ட் வேற என்ன பண்றது
வீட்ல இருந்தா செரி அவங்க எல்லாரு ஸ்கூல் காலேஜ் அந்த மாரி போய்ட்டாங்கன்னா ஆ மூவிஸ் பாக்கலா
ஓகே ஓகே பிரதர் ஆ என்னமோ கே க்கனுன் நெனச்சே ஆ வீட்ல வந்துட்டு அம்மாக் எதாது ஹெல்ப்லா பண்ணுவீங்களா
ஆங்க்கா பண்ணுவோ
ஆ பரவால்ல பிரதர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஏன்னா ரொம்ப பாவோ நாங்கல்லா இந்தா மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோ இப்படித்தானே எல்லாருமே கஷ் டப்படுறாங்க வீட்டு வேல எனிடைம் உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கெடைக்குது எங்களுக்கு அதுவுல கெடைக்க மாட்டிது ஏ ஆமா எனக் குலா இன்னைக் கி வந்துட் டு என்னோட கணவருக்கு லீவு அவங்க பேசாம போன் பாத்துட்டு படுத்தே இருப்பாங்க அதா அவங்க வேல இன்னைக்கி நம்மளால அப்படி படுக்க முடியாது அப்டியே ஓடிட்டே இருக்கணு லீவே கெடைக்காது அதனால ஹெல்ப்லா பண்ணுங்க என் தம்பி இப்படிதா எனி டைம் பசங்களோட சேந்து கேம் வெளாடுறது போயிட்டு வருவா போன் எடுத்துட்டு போவா கேம் விளாடுவா வருவா சாப்ட மறுபடியு போவா இப்டி பண்ணிட்டு இருப்பா எ தம்பி எங்க அம்மாக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டா
எல்ப்பல்லா பண்ணுவங்க்கா அதெல்லா
ம் ஓகே ப்ரதர் சும்மா ஃப்ரீயா பேசுங்க உங்களுக் தோன்றது பேசலா தப்பில்ல யோசிக்கலா வேணா நீங்க நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க அப்டின்றத நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலா
இப்ப நீங்க என்ன படிஸ்ட்டு எந்த ஒர்க்குக்கு போறீங்க்கா
அஹ் நா ஒர்க் போல பிரதர் நா வந்துட்டு அ பி எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கெ அதுக்கடுத்து நா கரஸ்ல போட்டு பண்ணிருக்கணு நா பண்ணல இப்ப கேப் ஆய்போச்சி சிக்ஸ் இயர்ஸ் கேப் ஆயிச்சி டுவன்டில முடிச்சே டூ தௌசண்ட் டொண்ட்டில இப் ப்ப அதனால மறுபடியு நா கரஸ்ல போட்டு படிக்கல பாப்பாக் கு இப்பதா ஃபீட் பண்ணிட்டுருக்கே ஒன்னேஹால் வயசுதா ஆவுது அத டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கப் பறமா தா நம்ம வந்துட்டு வேற வேலைக்கு எதுக்காது ட்ரை பண்ண போனோ டி என் பி எஸ் சி எக்ஸாம்ஸ்க்கெல்லா படிப்பே அதுக் குலா படிப்ப இந்த போஸ்ட் ஆஃபிஸ்ல போட்டிருந்தாங்கல்ல ஜி டி எஸ் ஒர்கு ஆ டென்த்லலா ஃபோர் எய்ட்டி ஃபோர் மார்க்கு ஆனா கெடைக்கத்தா மாட்டிது நானு வருஷ வருஷோ அப்ள பண்ணற நீங்க அதெல்லா அப்ள பண்ணுவீங்களா ஏதாது
இல்லங்க்கா
அதெல்லா ட்ரை பண்ல
அஹா அதலா ஏதோ ட்ரை பண்லைங் இனிமேல்தா பண்லான்னு ஒரு பிளான்
இப்ப நீங்க வந்துட்டு ஐ டி ஃப்பீல்டு தானே படிக்கிறீங்க சோ அதுல நீங்க பெட்டரா பண்ணுங்க அதுல ஜாப்பு கெடைக்கட்டு அதுக்கப்புறோ எப்டியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க ஐ டினா கவலை இல்லை
ம் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு கெடைக்கணுல்ல
கண்டிப்பா‌ அந்த ஃபீல்டுல அத பத்தி படிக்கிறீங்கள இப்ப நாளா வந்து அத பத்தி படிக்கல ஆனா நா ட்ரை பண்ற நெறையா வெப்சைட்ல போயிட்டு நா என்னோட அ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு ரெசியூம்லா தா அப்லோட் பண்ணி வெக்கிறே கூப்புறாங்க பட் யாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்கல எல்லாருமே வந்துட்டு ஒர்க் ஃபரம் ஹாஃப் ஃப்பிஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இமெயில் அனுப்புறாங்க ஒரு சும்மா ஒரு இருவதாயிரோ இருவத்தஞ்சாயிரத்துக்கு தா கூப்புறாங்க ஆனா என்ன பண்றது ஆ சென்னை போணு மே மேக்ஸிமம் சென்னை கோயம்த்தூர் அந்த மாரி தா கூப்புறாங்க நம்மளால வந்துட்டு ஃபேமிலி இங்கருக் கில் நம்ம மட்டு தனியாவு போ முடியாது அதனால போ முடியு இல்ல இங்க என்ன வேல கெடைக்குதோ அதத்தா நம்ம பாக்க முடியு
அப்புறோ நீங்க ஜாய்ன் ஃபேமிலியா இருக்கீங்களா உங்க மாமியார்
ஆமா அதுதா அதுதா அதுதா முக்கியமான ரீசன்ட் அதுதா கண்டிப்பா பண்ண முடியதுல ஜாய்ன்
அப் ஜாயின் ஃபேமிலிலா ஊ மாமியார் கிட்ட வா இது பண்ணவே முடியாத்
ஆமா அது எல்லா பக்கொ அப்டிதா இருக்கு ஆ உங்க வீட்லல்லா உங்க அப்பத்தாவா என்ன சொல்லுவீங்க
ம் ஆயான்தா சொல்லுவோ பட் அவுங்கல்லா இப்ப ரீசெண்ட்டா ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் எல்லார் மே எறந்துட்
எறந்துட்டாங்களா ஓகே ஓகே ஓகே ஆனா அவுங்களு இரு க்கைல அப்டிதா பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் நீங்க சொல்றீங்கல்ல இப்பொ உங்க அம்மா உங்க‌க்கிட்ட நல்லா பேசுவாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்பறோ உங்க அம்மாவு அந்த மாரி மாறிடருவாங்க எவ்வளோ நல்லா அம்மாவா இருந்தாலு உங்களுக்குத்தா நல்ல அம்மா வர்றவங்களுக்கு அவுங்க வந்து அந் த போஸ்ட்டிங் வந்துர்துல மாமியார் அப்டின்ற போஸ்டிங் அது வந்தாலு மாறிருவாங் அது யாரா இருந்தாலு செரி நல்ல வேல எனக்லா அந்த கவலே இல்ல ரெண்டுமே எனக்லா பொண்ணுப்பா நல்லா பேஸ் நம்ம கட்டி குடுத்துட்டு பொண்ணுங்கள நல்ல மாப்ளையா பாத்து கட்டி குடுத்துட்டு நம்ம பாட்டுக் நம்மள் நம்ம வீட்டுக்காரும் பேசாம சாப்ட்டமா செஞ்சமா சாப்ட்டமா படுத்தமானு இருந்துச் செல்லா
அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லக்கா அவங்கவுங்க கேரக்டர் பொருத்துதானே எல்லாரு மே மாறுவாங்க சோ எனக் தெரிஞ்சு எங்க மம்மி மாற மாட்டாங்க
ஆ இல்ல உ ஏதாது ஒரு சின்ன விஷ்யத்துக்கு வந்து சண்ட வரு பெருசெல்லா வராது ஒரு சின்ன விஷ்யோ வந்து அவங்க சொல்லுவாங்க இப்டி பண்ணுன்னு அவங்களுக்கு அத பண்ணிருக்க மாட்டாங்க அதனால பிரச்சன வரு சின்ன சின்ன விஷ்யத்துக்கு தா சண்ட வரு ஜாயிண்ட் ஃபேமிலில பெரிய விஷ்யத் துக்கெல்லா வரவே வராது நானு அப்டி தா இத பண்ணு அப்டினுவாங்க எங்க மாமி் அ மறந்திருப்பே இவ நா பண்ண சொன்னாலே பண்ண மாட்ட அப்டினு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அவரு காது வாங்க மாட்டாரு நா இந்த மாரி உங்க அம்மா சொல்றாங்கன் சொல்லுவே அதையு காதுல வாங்க மாட்டாரு விட்டுருவாரு அவுங்க அப்படி தா
வந்து கூட உங்களுக்கு ஃபன்னா தா போகு
துட்டு அத வந்துட்டு ஆ நா சொல்றது அவங்க கேட்டாங்கன் வைங்களே இந்த மாரி உங்கம்மா பண்றாங்க அப்டின் நா சொல்லய்ல அவங்க கிட்ட போய் கேக்குறே பண்றே அப்டி கேட்டாங்கன்னா குடும்போ வந்து ரொம்ப சண்ட போட்டு பிரிஞ்சிரு அவங்க அந்த மாரி சொல்றனால தா இன்னு சேந்து இருக்கோ அது எப்டினா அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க எ ஹஸ்பண்ட் அவுங்க அப்டிதான விட்ரு அப்டின்ட்டு விட்றாங்க அப்ப நா வந்து அத பெருசா எடுத்துக்க மாட்டே செரி அவுங்க அப்டி தா அப்டீன்டு போய்டுவே ஒரு வேல நா சொல்றத கேக்க ஆரம்பிச்சாங்கனா இன்னு கொற சொல்லிட்டே இருப்பே ஒவ்வொரு விஷ் யத்திலு அவங்கிட்ட வந்து கொற சொல்வே இப்ப வந்து நா வந்துட்டு நானே நிப்பாட்டிட்டே ஆறு வர்ஷோ ஆச்சுல்ல சொன்னம்னா அவர் ஒரே வார்த்தில அது அப்டிதான் தெரியாதா ஒனக்கு அப்டின் சொல்லுவாரு எதுக்கிது அப்டின் நானே உட்டுட்டே இப்ப நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோ ஒரு சண்ட வந்தாலு அடுத்தே போயிட்டு மாமி என்ன மம்மி அப்டின் சொல்லிட்டு பேசிருவே அவங்களு பேசிருவாங்க சண்ட போடுவோ நல்லா கத்திக்குவோ ஆனா அடுத்த நிமிஷமே போய் பேசிடுவோ பேசாமாமட்டு இருக்க முடியாது என்னால
ஆமா ஃபேமிலில
ஆமா பேசாம மூஞ்சிய தூக்கிவச்சிட்டு இருந்தா எப்டி இருக்கு சொல்லுங்க வீட்டுக்குள்ள முகத்த ஒரு ஒரு வாட்டி பாக்கையில வந்து நம்ம எப்புமே ஸ்மைைலிங்கா இருக்கணு
அந்த சுச்சுவேஷன் நல்லாவே இருக்காது
வீட்ல தா இருக்கீங்களா
வீட்ல தா
வீட்ல தானா
ம் ஈவினிங் செஞ்ச பொங்கல் அப்டியே இருக்கு
ஓ ஈவினிங்கா செஞ்சிருவா ங்ளாமா
ஈவினிங்னா இன்னிக் கொஞ்ச லேட் ஆயிச்சுக்கா அதா வந்த ஒட்னே தூங்கிட்டன் சொன்னே இல்லைங்களா அதனால ஆப் டர்நூன் சாப்பிட்ல
ஓ ஓகே ஓகே அதனால செஞ்சு குடுத்துருப்பாங்க சூடா செஞ்சு குடுத்தாங்க ஆ
அத வச்சு சைடிஸ் வித்து எக்கு
ஓகே ஓகே ஆமா பசங்க எக்கு இருந்தா தா போதுமே எ ஹஸ்பண்ட் டெய்லி இருக்கணு டெய்லி சாப்பிடுவாங்க அது எ ஹஸ்பண்ட்லா வந்துட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க சொல்லவா வேணு வெரைட்டி வெரைட்டியா பண்ணி குடுக்குணு
பொறுத்த வரைக்கு ஃபுட்டு இருன்சினா போது
ம் ம் அவங்க ஹோட்டல்ல தா பாக்குறாங்க கஷ்டன்னா குடுக்க மாட்டாங்க அங்கயே சாப்ட்டுக்குவாங்க நைட்டு அங்கிருந்து கொண்டு வந்துருவாங்க அது போக நம்ம வந்து ஆம்லேட்டோ ஆஃப் பாய்லோ ஃபுல்பாய்லோ இந்த மாரி இதெல்லா போட்டுகுடுக்கணு அவ்ளதா சாப்பாடுல இது பண்ண மாட்டாங்க வீட்ல இருக்கிற அன்னிக்கு தா சாப்ட்றாங்க அதனால தா இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெஷலா சமப்போ
சிக்கன்
ம் ஆமா ஏதாது ஒன்னு இந்த இன்னைக்கு சிக் க்கன் எடு தோ மத்தப்படி எப்பயாது மட் டன் அந்த மாரி எடுப்போ இப்பதானே எங்களுக்கு பக்ரீத் முடிஞ்சி செ ஓகே ஓக் ஓகே ப்ரதர் ஆ அப்றமா பேஸ்லா ஆ ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரதர் ம் பாய்
ம் தேங்க்யூ